ஹலோ ஹலோ ஆ ஆ நா பேசுறது கேக்குதா உங்ளுக்
ஆ கேக்குதுங்க
ஓகே என்ன பண்ணிட்ருக்கீங்க இன்னைக் கால வேலலா எப்டிலா முடிஞ்சுது
கால வேலை எல்லாம் முடிச்சுட்டு இப்பதா சாப்ட்டுட்டு வந்துருக்கோ நாங்க கால் பேசலான் சொல்லிட்டு நீங்க க கால வேலை எல்லாம் முடிஞ்சுதா சாப்ட்டிங்ளா எப்டிருக்கீங்க
சாப்பில்லிங்க இன்னு நம்புளுக்கு கால சாப்பாடு கொஞ்சோ லேட்டா சாப்பறதுனாலவே அ டீ காலைலே குடிச்சர்றே அதனால பசிக்க மாட்டுது காலைல கொஞ்சோ சாப்ட லேட் பண்ணிர்றே இந்த சமையல் செய்றதுன்றதே கொஞ்சோ நம்ளுக்கு கஷ்டமான வேல தான ஆனா அது வந்து சந்தோஷ் மா நம்ப செய்றோ இன்னைக்கு நம்ம சமையல பத்தி பேசலாமா
கண்டிப்பா
சொல்லுங்க நீங்க எப்டி அ சமையல்னா உங்ளுக்கு என்னா ரொம்ப விருப்பப்பட்டு செய்வீங்ளா இல்ல வந்து ஐயோ இன்னைக்கு முடிச்சாகுணு அப்டின்னு அவுதிவிவுதியா பண்ணுவாங்கல்ல அந்த மாரி பண்ணி ங்கிளா அத பத்தி எனக்கு கொஞ்சோ சொல்லுங்ளே
எல்லா நேரமு ஒரு மாதிரி இருக்காது இல்லிங்களா ஒரு சில நேரத்துல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இத செய்ணு னோட அத செய்னோ அப்டின்லா நா முன்னாடியே டிசைட் பண்ணி வெச்சிகிட்டு அதுக்கப்புறோ போய்ட்டு எழுந்த அத ஒரு இன்ட்ரெஸ்டாப் பண்ணிட்டிருப்போ ஒரு சில நேரத்தில கொஞ்சோ தூங்கிட்டேனா எழுந்து காலைலியே அவசர அவசரமா என்ன பண்ணுனே தெரியாம அத எடுத்து இதுல போட்டு இத எடுத்து அதுல போட்டுன்னே கட கடன்னு ஒரு வேலய பண்ணி முடிச்சி குடுப்போ ஒரு சில நாள்ள பிளான் பண்ணி வெச்சிருப்போம் காலைல இததா பண்ணனு மத்தியானத்துக்கு இத பண்ணணு அப்டின் சொல்ட்டு எனக்கு எப்பவுமே நானு சமைக்கிற வேலைய ரொம்ப புடிச்சிதா பண்ணுவ ஏன்னா எனக்கு நல்லாருக்குன் சொல்றாங்கன்னா நா சமைக்கிறது நல்லா இருக்குன் சொன்னாங்கன்னா அத நா புடிச்சிதா செய்வ அத சமைக்கிறதுன் இல்ல எந்த வேலையாருந்தாலு நம்ம செய்யற வேலைய யாராவது என்கரேஜ் பண்ண அத ரொம்ப புடிச்சி பண்ணுவோ இல்லையா அதே நல்ல இல்லன் சொல்ட்டா ங்கனா அத நா தொடவே மாட்ட
ம் ம் அது கரெக்ட் டு நீங்க சொல்றது கரெக்ட்டு தா நம்ப வந்து சமைக்கிற வேல அப்டிங்கறது வந்து அதுவே ஒரு இப்ப எல்லாரு சொல்றாங்க இல்லத்தரசி நீ இல்லத்தரசிய தானருக்க அப்டின் சொல்றாங்க அந்த இல்லத்தரசியாருக்குற தே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷ் யோந்தா தா நா சொல்வ அவங்க ஹஸ்பண்டக்கு புடிச்ச மாரி செய்யிணு பசங்களுக்கு புடிச்ச மாரி செய்யிணு இப்டி எல் எல்லா விஷயங்களு நம்ப பாத்து பாத்து அவுங்களுக்கு யால் யாருமே வந்து பிடிக்க இப்ப சமச்சா நல்லால்ல அப்டின் செல பேர் சொல்றாங்கல்ல யாருமே நல்லால்லாம இருக்குறதுக்காக சமைக்க மாட்டாங்க பாத்து பாத்து தா செய்வாங்க செல டைம் என்ன பண்ணுவோ அது ஏதோ ஒண்ணு உப்பு கூடுதலவோ இல்ல கொறைவா லோ போறதுனால செல டைம் புடிக்க மாட்டது அத வந்து எல்லாரு பாக்கணு ஓகே இவங்க டெய்லி நல்லா ச சமைக்கிறவங்க ஒரு நாள் நல்லா சமைக்கலனா ஓகே இன்னிக்கு நல்லால்லமா ஓரளவுக்கு உப்பு கம்மியாருக்கு அப்டி கொஞ்சோ சொல்லி என்கரேஜ் பண்ணு அத விட்டுட்டு இது என்ன உப்பு இவ்ளோ போட்ருக்க அப்டி இப்டின் ஏதாவ் பேஸ்னாமட் டுந்தா கொஞ்சோ கோவ் வரு எனக்கு ஆனா எனக்கு வந்து ஏ கணவரு அப்டில்லா சொல்ல மாட்டாரு உப்பா அதிகமா போட்டுந்தாலு இல்ல உப்பு கம்மியா போட்டுந்தாலு எப்டியோ உணவு வந்து வீணாக்கக்க கூடாது அப் அப்டின்ற எண்ணோ அவருக்கு அதனால சாப்ட்ருவாரு ஏ பசங்களு பாத்தீங்கன்னா நா சமைக்கிற சாப்பாட அவனுங்களுக்கு ரொம்ப புடிக்கு வேற யார் சமச்சா கூட ஏ சாப்பாடு தா பெஸ்ட்டு அப்டின் சொல்வாங்க எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாருக்கு நா செய்யறது வந்து இன்னுமே ரொம்ப விருப்பப்பட்டு சமையல் செய்வ
கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கு அவுங்கவுங்க வீட்ல அவுங்கவுங்க சமைக்கிறது ரொம்ப புடிக்கு இல்லையா அதுக்கா காகன் சொல்லிட்டே நல்லா சமைப்போ எனக்கு வந்து ஏ வீட்டுக்காரு நா எதனாது சமச்சோனா அது நல்லால்ல இது நல்லால்லன்னு ரொம்ப ஹார்ஷாலா பேச மாட்டாங்க கொஞ்சோ உப்பு அதிக் அதிகமாருக்கு அவ்ளோதா கொஞ்சோ கம்மியாருக்கு அவ்ளோதா அப்டின் சொல்லிடுவாங்க சம்டைம் அத சொல்லாம கூட சாப்ட்டுட்டு போயிடுவாங்க அதனால பிரச்சன இல்ல பட் வந்து இதுவே நெறைய வீட்ல பிரச்சனையாருக் இருக்குன்னா கண்டிப்பா க சாப்பாடுதா பிரச்சனையாவே இருக்குது பல பேர் வீட்ல
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டு எனக்கு இந்த மாறி நெறைய அனுபவங்கள் நா கேள்விப்பட்ருக்க அ எங்க வீட்லயு பாத்திங்ன்னா எங்க அம்மாருக்காங்க அவுங்க என்ன பண்ணுவாங்க எவ்ளோதா பசிச்சாலு ஓக்கே அவுங்ளுக்கு அந்த சாப்பாடு புடிக்கலன்னா அவ்ளோதா அத ஸ் சாப்ட மாட்டாங்க அப்போ வந்து நம்ளுக் கொஞ்சோ மனசு கஷ்டமாருக்கு எனக்கு வந்து இப்டி பண்ணாலு கொஞ்சோ கஷ்டமாருக்கு ஓக்கே அடுத்த டைம் அவுங்ளுக்கு புடிக்கிற மாறி செய்ணு அப்டின்ற மாறி ஆர்வமா நா சமைப்பே என்னோட கணவர் எடுத்துக்குட்டா அப்பேருந்தே நா கல்யாண ஆன புதுசுல தாங்க வந்து அ சமைக்கவே கத்துக்குட்ட கொஞ்ச கொஞ்சமா தா கத்துக்க ஆரம்மிச்ச அப்ப பாத்திங்ன்னா நெறைய மிஸ்டேக் பண்ணுவே ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு அப்ப நம்புளுக்கே ஒரு ஃபீல் ஆகும் ல ஐயோ இந்த மனுச என்னப்பா எத போட்டாலு சாப் சாப்பற்றாரு கொஞ்சோ நல்லா செய்ணு அப்டின் தோணுல அந்த மாறி கொஞ்ச ட்ரைப் பண்ண ட்ரைப் பண்ண ஆரம்மிச்ச ஏ பசங்க சாப்ட ஆரம்மிச்ச ஒட்னே இன்னு ஆர்வோ அதிகமாயிடிச்சி ஐயோ நம்ப சாப்பாடு தா பெஸ்ட்டுன்னு சொல்றானுங்க அப்ப இத விட நல்லா செய்யணு அப்டின்ற ஆர்வோ வந்து எனக்கு அதிகமானதுனால அ செரி அவனுங்ளுக் புடிச்ச மாறியே சமைக்கணு அப்டின்றதுனால சமைப்ப நானு ஆனா எங்க அண்ணி மட்டு சொல்வாங்க அதிகமா எண்ணெய ஊத்தாத எண்ணெய கம்மி பண்ணிக்கோ அப்டின்னு அடிக்கடி சொல்வாங்க அந்த ஒரு விஷ்யத்த மாத்த முடியில ஆனா கொஞ்சோ கொஞ்சமா மாத்திட்ருக்க இப்ப
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எண்ணெ அதிகமா சேத்துக்குறதுனாலதா ஒடம்புல நெறைய ப்ராப்ளம் வ ருது அப்டின்றது நமக்கு தெரியு கொலஸ்ட்ரால் அதிகமாகுறதுலேந்து ஆக்ச்வலா நீங்க தொத் தேர்ட்டின் பிளஸ்ஸா இருந்தா கண்டிப்பா ஆயில் கம்மி பண்ணிக்குணுன்றது தானே எல்லாருமே சொல்றாங்க ஆயில் ஸ்சுகர் சால்ட்டு இது மூணும் கம்பல்செரி கம்ப்பி எங்க வீட்ல எப்பவுமே அப்டிதாருக்கு எல்லாமே நாங்க ஆஃப் தா போடுவோ ஆயிலும் கம்மியா தாருக்கூ ஸ்சுகரு கம்மி தா சால்ட்டு கம்மி தா எல்லாமே நாங்க ஆஃப் தா போடுவோ இதுவே எங்க அப் ப்பாவுக்குனா நாங்க சாப்ற சாப்பாடும் கொஞ்சோ கூட அவருக்கு புடிக்கே புடிக்காது என்ன எதுவுமே ஒன்னுல்லாம உப்பு சப்பு புனுருக்கு சப்புன சாப்புறீங்க அப்டின் சொல்வாரு அவுருக்கு கொஞ்சோ கூட புடிக்கவே புடிக்காது என்ன சாப்பாடு இதுன் வாங்க ஆனா நீங்க சொன்ன மாறி பசங்க என் வீட்டுக்காரு ரொம்ப ரசிச்சி சாப்டுவாங்க மத் த்தவங்களு எல்லாருமே சாப்டுவாங்க எங்க வீட்ல எல்லாருமே கொஞ்சோ ஸ்பைசியா சாப்றதுனால அவுங்ளுக் வந்து இந்த கார இல்லாம சாப்றது புடிக்காது கொஞ்சோ
ம் பரவால்ல ஆனா இந்த காரமு கொஞ்சோ கம்மி பண்ணிக்கணுங்க நீங்க சொல்ற மாறி இந்த எண்ணெ இதெல்லா வந்து கம்மி பண்ணணுந் தா நா கொஞ்ச கொஞ்சோமா இப்ப கம்மி பண்ணிகிட்டு தா இருக்கே ஆனா நீங்க சொல்ற மாறி கா காரமூ கம்மி பண்ணிக்கணு நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்டியே நா ஆப்போசிட்ட தா பண்றே எண்ண அதிகோ உப்பு அதிகோ சக்கர அதிகோ எல்லாமே இப்ப அதுதா நா சொல்வே எனக்கு போய் நா வந்து சுகரு டெஸ்ட் பண்ண சொல்வாங்க எங்க வீட்ல நா போய் செக் பண்ண மாட்ட ஏனா செக் பண்ணிட்டா அ அதுக்பேரு வந்துருச்சி அப்டின் சொல்லிட்டாங்கனா ஐய்யயோ நம்ப சக்கர இல்லாம டீ குடிக்குணுமே நம்ப டீ குடிக்கிறதே அந்த சக்கரய போட்டு குடிக்கிறதுக்காக தானே அதனால அத போய் டெஸ்ட் எடுக்க வேணா அப்டின்ற மா றியே நா போய்ட்டே ஆனா அதெல்லா கொஞ்சோ அவாய்ட் பண்ணு இப்ப நம்புளுக்கு வர ஏஜ் அதிகமாக அதிகமா எல்லா விஷ்யங்களையு கொறச்சுக்கிறது அது கரெக்ட்டு தா ஆனா எனக்கு இன்னொரு என்னோ என்னன்னா இருக்குற வரைக்கு நம்ம நல்லா வாய்க்கு ருசியா சாப்ட்டுப்போ அவ்ளோதா அதுக்கே சுகர் இருக்குன்றனால நம்ப அத கண்ட்ரோல் பண்றது அவசியமா இருந்தாலு இந்த டீ விஷ்யத்ல மட்டு என்னா மாத்திக்க முடியாதுங்க சக்கரயப் போட்டு அது குடிச்சாதா அதுக்கு பேரு டீ நாட்டு சக்கரய போட்டு எங்க அம்மா சில டைம்ல குடுப்பாங்க ஏ இந்த இவ்ளோ டீ குடுத்துருக்கடி நீ பாதி டீ குடிச்சிருன்றுவாங்க ஐய்யயோ அம்மா இந்த டீய நா குடிக்கிறதுக்கு நா வேற எதாயாது குடிப்பே எனக்கு வேணாமா அப்டின்னு சொல்லிடுவே ஆனா அது கொஞ்சோ மாத்துனா நல்லாதாருக்கு ஆனா மாத்த முடியலேங்க நீங்க எப்டி டீ எல்லா எப்டி குடிப்பீங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாறிதா நாங்களு இப்ப ரீசென்ட் டைம்ல எனக்கு சுகர் இருக்குறதா செக் பண்ண அது வந்துது அதுலேந்து டீனா எப்டி டீனு சொல்றேனா டீனா அத பய்த் த்திய மாறி குடிச்சிட்ருந்தே நானு இப்ப டீ குடிக்கிறது எப்டி சொல்றது எய்ட்டி ஃப்சன்ட் கம்மிப் பண்ணிட்டே இந்த ஒரு டொன்ட்டி ஃப்சன்ட் விட்றதுக்கு கிட்டத்தட்ட நானு ஒரு எட்டு வர்ஷமா போரா இந்த டொன்ட்டி ஃப்சன்ட் விட முடில பட் சுகர டோட்டலா கட் பண்ணிட்டே அப் அப்டி எனக்கு டீ குடிக்கணுனு தோணுச்சினா ஆ சுகர் இல்லாம டீ குடிச்சிட்டுருக்க அத த அதயூ அந்த அந்த சுகர் இல்லாது குடிக்கிறதயு கட் பண்ணுனு நெனைக்கிறே இப்ப என்ன பழகிடுச்சினா சுகர் சுகர் இல்லாம குடிக்கிறதுக்கு பழகிடுச்சு இப்ப எட்டு மாசமு அப்டியே குடுச்சு பரவால்ல சுகர் இல்லைனாலு பரவால்ல டீ குடிக்கணுன்றது அந்த டீ குடிக்கிறதாட்ட மாத்தல ஆக்சுவலா முன்னாடில்லா என்னன்னா எப் ப யாரு எந்த நேரத்துல தூக்கத்துல எழுப்பி டீ இருக்குனு சொன்னா கூட எழுந்து குடுச்சிட்டு தூங்குவே இப்ப அதெல்லா கொஞ்சோ மாத்தி கிட்டு ஒரே டைம் தா ஒரு நாளைக்கு டீ குடிக்கணுன்னு இருக்கு சம் டைம் அந்த நாள்ல குடிக்காம கூட இருப்பே அப்டி குடிச்சுன்னா அத சுகர் இல்லாம குடுச்சிட்ருக்கே
என்னங்க சொல்றீங்க சுகர் இல்லாம டீ குடிக்கிறீங்களா எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா என்னால அது சத்தியமா அத வா சாப்டவே முடியாது இப்ப நீங்க சொல்றீங்கள இந்த மாதிரி சுகரு இல்லாம குடிக்கிறது இதுல வந்து ஏ என்னுடைய கணவர் பண்ணுவாரு அவர் பாத்தீங்னா வேற் வேப்பில்லய பரிப்பாரு மெல்லுவாரு சாப்டுவாரு அப்டியில்லாம் பண்ணுவாரு ஆனா நா கொஞ்சோ டேஸ்ட் பாக்குற ஆளு எதுமே வந்து அவ்ளோ வியாதியே எனக்கு வந்தாலு இதுல என்னன்னா இந்த கொரோனா டைம்னு ஒன்னு வந்துச்சு பாருங்க அ அந்த டைம்ல அந்த நிலவேம்பு கஷாயம் ஒண்ணு குடுப்பாங்கல்ல அந்த கஷாயத்த காச் சீ நா எல்லாருக்கு போடுவே குடுத்துருவே ஆனா நா மட்டு குடிக்க மாட்டே ஒரு டைம் வந்து என்னோட ப சங்களு ஏ ஹஸ்பண்டு பாத்துட்டு என்ன நீ மட்டு குடிக்கல என்னோட கொழந்தைகளா கொஞ்சோ சின்ன சின்ன கொழந்தைங்க அதுனால அவுங்களுக் தெரி ஏ ஹஸ்பண்ட் பாத்துட்டு என்ன நீனு வ் நீ மட்டு குடிக்க மாட்டற அப்றோ ஒனக்கு கொரோனா வந்துச் சுனா இங்க எல்லாருக்கு வந்துருல எதுக்கு நீ குடிக்க மாட்ற அப்டின்னு சொல்லி அதுக்கப்றோ கம்பல் பண்ணி அவர் முன்னாடி பாத்துட்டு நா குடிச்சிருக்கே அதுவும் பாத்தீங்கன்னா குடிச்சுட்டு வாந்திதா வரு அது அத குடிக்கே முடியாது எனக்கு அந்த நாக்குல அந்த கசப்போ அதெல்லா வந்து அவ்ளோவு செட்டே ஆகாதுங்க ஆலால இந் இந்த மாரி நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியோ டீ குடிக்காம கூட இருந்திருவே ஆனா அது சுகர் போடாம இப்ப டீ குடிக்கிறது என்னால சத்தியமா முடியாத ஒரு விஷயங்க
கண்டிப்பா அப்டிதா இருக்கு ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும்போது அப்டிதா இருக்கு சாப்புர்றதுல எப்பவுமே வீட்ல சொல்லுவாங்க சாப்புர்றதுல நா ரொம்ப பாத்து பாத்து சாப்புட் ஒர் ஆளு எங்க வீட்ல பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டு ஏன்னா நீங்க சொன்ன மாரிதா இருக்குற வரைக்கு நல்லா சாப்ட்டுட்டு நல்லா போகணு அந்த தாட்டுல தா இருந்துட்டுருந்தே நா ஆஃப்டர் மேரேஜ் எனக்காக ஒரு புருஷ இருக்காங்க ரெண்டு கொழந்தருக்கு இவுங்கல்லா யாரு பாத்துப்பாங்க அப்டின்ற ஒரு பொறுப்புணர்ச்சில அத எல்லாத்தையு அப்படியே டோட்டலா மறந்துட்டு இன்னைக்கு ஆப்போசிட் ட்டா இருக்கு இப்போ வீட்டுக்கு போனப்ப கூட எங்க வீட்ல எல்லாரு அப்டிதா சொன்னாங்க இது என்ன நீயா இதே ஒன்னையே இப்டி பாக்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு எங்க அக்கா என் தங்கச்சி எல்லாரு சொன்னாங்க அவ்ளோ பொறுப்பா உனக்கு அப்டின் சொல்லிட்டு ஆமா எம் பிள்ளைங்களா சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அவுங்க வளந்து கொஞ்ச பெருசா வர வரைக்கு இவ்ளோ பொறுப்பா இருந்துட்டு அதுக்கப்புறோ வேணுன்றத சாப்ட்லனு முடிவு பண்ணிட்டு கட் பண்ணிருக்கே அப்டின் சொல்லி சொல்லிட்டுருந்தே சமையல் தா முக்கியோ இல்லைங்களா இத்தானே நம்ம வீட்ல இருக்குறவங்க எல்லாரையு அ ஹெல்தியா பாத்துக்கறதுக்கான முதல் ரீசன் சமையல் தா அத நம்ம நல்லா பண்ணி குடுக்கணுன்றதுக்கு முன்னாடி அத நாம ஃபாலோ பண்ணணு அப்பதா அவுங்களுக்கு சொல்லணு இப்ப இருக்கிற பிள்ளைங்களா ரொ ரொம்பவே கேள்வி கேக்குறாங்கல்ல நீ ஃபர்ஸ்ட் சாப்ட்டியா அப்டின்னு கேப்பாங்க
கரெக்டு உண்ம தா நீங்க நீங்க சொல்றது கரெக்டு அத நம்ப பசங்கள பாத்துக்கணுனு நம்ப வந்து வந்து ஹெல்தியா இருக்கணு அப்டின்றது ஓகே தா அந்த ஹெல்த் விஷயத்த கொஞ்ச வந்து நா கொஞ்ச கவ செலுத்தணு தா அது ஏம் மேல மிஸ்டேக் இருக்கு அது கொஞ்சோ கொஞ்சோ மாத்திக்கலா அப்டின்ட்டு இருக் ஓகே அதனால நீங்க சொல்ற மாரி கரெக்ட் கரெக்டா நம்ம ஒடம்ப நம்ம கரெக்டா வச்சுட்டாலே நம்ம பசங்கள ப்ப கொ அவங்கல்லா நம்பள நம்பி தான இருக்காங்க அது வந்து கரெக்டான விஷ்யோ நா அத மாத் திக்க ட்ரை பண்றேங்க இன்னைக்கு நம்ம நெறையாவே வந்து நம்ம சமையல் பத்தியோ நம்ம உடல்நலம் பத்தி எல்லாமே நெற நெறையவே பேசிட்டோ உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷங்க அடுத்த தலைப்புருந்தா பேசலா
கண்டிப்பா கண்டிப்பா நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கே நானு நெறைய கத்துக்குறேன்னு நெனைக்கிறே நன்றி வேறொரு தலைப்புல சந்திக்கலா
நன்றி